க்கந்தோழி வணக்கங்க.
ம் சம் என்னா பண்ணிட்ருக்குங்க எல்லா டிஃபன் வேலல்லா முடிஞ்சிருச்சு. அ சாப்டுட்டோ சாப்டுட்டோ.
ம் சாப்டுட்டோன்னா எத்தன பே சாப்டுட்டேன் சொல்லுவாங்க சாப்டுட்டோன் சொல்றீங்ளா யாரெல்லான் கேட்டே.
பசங்க இருக்கறான்னு இன்னைக்கி லீவ் தா ஆலே வீட்டுல தா இருக்கறாங்க ஆ எங்க வீட்டுக்காரங்க மாட்
உங்கள எத்தனை பசங்கங்க உங்களுக்கு
எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்கங்க நொயங் அ இல்லைங்க இன்னைக்கி வந்து எழுதுற வேல இருக்குதுன்ட்டு எ சின்ன பைய ஒரு டிராமா பண்ணிட்டா காலையிலே வயிரு வலிக்குதுன்ட்டு அதனால நானு எங்க வீட்டுக்கார பெங்களூருக்கு போயிட்டு இருக்காரு இப்ப எங்க வீட்டுக்காரந்தா அடிச்ச இழுத்துட்டு போய் வுட்டுட்டு வந் ட்டு வுட்டு வந்துட்டுருப்பாரு ஸ்கூல்லல வயிறு கூட வலிக்கிட்டுன்ட்டு இப்ப என்னய ஏமாத்திட்டு நல்லா கவுந்துசடிச்சுன்னு தூங்கினனுக்கறாங்க ரெண்டு பேரு பதினொரு மணிக்கு எழுந்து டிஃபன் சாப் டுவாங்க நாலு மணிக்கு தாங்க மத்தியான சாப்பாடே நை ட்டு வந்து விடிஞ்சிருங்க மறுபடியு ஏ கேக்குறீங்க அந்த வைத்தரிச்சல
செரிங்க சரி பசங்க மிந்தியெல்லா ஸ்கூல் ஸ்கூலுக்கு போறதுக்கு சந்தோஷமா போவாங்க ஸ்கூல் போறதுக்கு அது வருத்தப்பட்டு ஸ்கூல் போணுமா ஸ்கூல் போணுமா அப்டி போறாங்க பசங்க இங்க உக்காந்து போனை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கதுக்கு ஸ்கூல் போலால்ல ஸ்கூல் போனா கஷ்டோ நின்னா கஷ்டோ உக்காந்தா கஷ்டோ நா ஸ்கூல்லல போய் எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்டினுவாங்க இல்ல வேன்ல ஏறி போய் வேன்ல எறங்குறாங்க பாத்துக்கோங்க இங்க வீட்டு வாசல்ல வேன்ல ஏறி போய் அங்க போய் எறங்கறாங்க அந்த ஃப்ஸ்ட் ப்ளோர்ல ஒரு கிளஸ்ல ரூம்ல போயிறாங்க உக்காந்த எடத்துல சாப்பாடு கிளாஸ்சு ஏ சி ரூமு எல்லாமே வந்திருக்கு அப்புறத்து நம்ம வேன்ல ஏறி இங்க வர்ராங்க நா எவ்ளோக்கு டயர்டா வருவே எவ்ளோ கஷ்டப்பட்டு ஸ்கூல் போயிட்டு வரந்தேனா உ ங்கங்க இவங்கல்லா ரெண்டு பஸ் மூணு பஸ் ஏறி ஸ்கூல் போன காலங்கள எல்லா இருந்தாங்கன்னா எப்டி போயிட்டு வருவாங்க இவங்க எல்லா
அத சொல்லுங்க அ அவ்வளோதாங்க அவங்கள தா சொல்றே நா தா சொல்றேன்னே நம்ம அப்பல்லா வந்து சைக்கிள்யே பத்து கிலோமீட்டர் னா கூட ஸ்கூகல்லா அங்கங்கதா இருக்கு நாலு கிலோமீட்டருக்கு அப்புற பத்து கிலோமீட்டருக்கு மலதா இருக்கு பஸ் வசதியா இப்ப அதிகமா இப்பல்லா எவ்வளோ பஸ்ஸு நிமிஷத்து நிமிஷத்துக்கு வுடுறானங்க அப்பல்லா அப்டி கெடையாது டைமிங் பஸ் தா நாலு மணிக்குன்னா அதோட ஏழு மணிக்கு தா ஒண்ணு அந்த மாரி எல்லா எதிர பாக்காத வண்டியிலயே நடந்துல்லா போய் படிச்சாங்க பாலே அ அந்த பாலத்தை கலக்கணுன்றதுக்காக சுத்தின்னு வரணுனு சைக் கிள் எல்லா ஓடி வந்து படிச்சாங்க இப்ப அந்த மாரி படிப்புல்லா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ரெண்டு நாளைக்கு கூட போ மாட்டாங்க அவங்களுக்கு இருக்க ஹெல்த் இஸ்சுஸ் இந்த பசங்களுக்கு இப் பவே இவங்க ஐயோ கால் வலிக்குது ஐயோ நடக்க முடியல ஆஹா மூச்சு வாங்குது எ என்னால்லா அங்கே போக முடியாது கடைக்கு போயிட்டு வாடா ஒரு கருவேப்புல வேனுடானா கூட ஆஹா அது கூடவு சொல்லிக்கிறது இல்லங்க நம்ம தாங்க ஓடி ஓடி ஓடி ஓடி செஞ்சுட்டு லாஸ்ட்ல நம்ம த சீக்கிர உக்காந்துக்கும் போல இருக்கு அந்த மாரி
கண்டிப்பாங்க அப்டிதாங்க அப்டிதாங்க அப்டிதாங்க எ பையன அதே கேட்டகிரி எவ்ளோ கஷ்டப்படுறே தெரியுமா எவ்ளோ கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஒனக்காண்டி படிக்கிறப்பா எங்களுக்காண்டி படிக்கல ஒனக்காண்டி படி ஒன் லைஃப் நல்லா இருக்குறதுக் காண்டி படி அவுங்களுக்கு படிச்சு முடுச்சு நம் ஒரு லைஃப் இருக்கு போனு அதே அவுங்களுக்கு புரியல நம்மலா படிக்கும் போது காலேஜ் படிக்கணும் நல்லா படிக்கணும் அதுக்கப்புற வந்து வேலைக்கு போணு சம்பாதிக்கணு வீட்டுக் குடுக்கணு அப்டி ஒரு எண்ணங்கள் இருந்துது இப்ப உள்ள பசங்களுக்கு அந்த எண்ணங்களே இல்ல அவுங்க எதுக்கு படிக்கிறோங்கிறதே தெரியல அவங்களுக்காண்டி படிக்கிறோங்கறதே தெரியல
ஆ ஆமா அதுதா உண்ம அதுதா உண்மையே நெஜமாதா அதுதா உண்ம கொஞ்சோ கூட அந்த வருத்தம் உடம்புல மூஞ்சீலலா தெரியிலபா இந்த பசங்க கிட்ட நம்மல்லா சின்ன ஒரு ரெண்டு மார்க் கம்மி ஆயிட்டா கூட நம்மளுக்கு அன்னைக்கு ஃபுல்லா சோரே தொன்டல எப்டிதா இது போச்சோ என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதனோ அந்த யோசன இப்பல்லா அசால்டா என் சின்ன பையன் சொல்றா அ பப்ளிக்ல பதினஞ்சு மார்க் வுட்டுட்டு வந்ட்டுகிறா
ஆ
கேக்குறா மாவ் எண்பது மார்க் அட்டன் பண்ணி இருக்குறேல பதினஞ்சு மார்க் தானே போனா போட்டு போ புரியுதுங்களா நம்ப எல்லா உயிரே போயிடு அஞ்சு மார்க் வு ட்டோ ஐயோ எப்டி விட்டுட்டோமேனு அன்னைக்கி எல்லா அப்டி வெக்ஸ் ஆயிடுவோ ஜாலியா வருதுங்க கொஞ்ச கூட பய இல்லாத பதினஞ்சு மார்க் தானே போ அதெல்லா அட்டென் பண்ண முடியாது எனக்கு தெரியாது அதெல்லா எண்பது மார்க் அட்டன் பண்ணிக்கிறே எப்படியு ஆறுவது வந்துரு வுடு அவ்ளோ தாங்க எனக்கு அவுட் ட்டு வன்டானே அட்லீஸ்ட் அந்த பதினஞ்சு மார்க் லாஸ்ட்ல அஞ்சு மார்க் னா வந்திருக்குல்ல இன்னு எக்ஸ்ட்ரா அஞ்ச மார்க் சேந்துருக்கு ஆ டோட்டல்ல ஒரு அஞ்சு மார்க் கூட வந்திருக்கு அட போ என்னடா பேசுற அப்புற எது திட்டவு முடில எங்க வீட்டுக்காரு வேணா அவ்ளோதா வருது அவன் ஓப் பனா சொல்றான்ல விட்ரு அவன நல்லா டார்ச்சர் பண்ணாத அவன கேக்கவே கேக்காது என்னா வருதோ வரட்டு வுடு நம்ம க க க வரு பூர்த்தி வர சொல்றது வந்து ஒண்ணு கரெக்டா வராது அவுங்க அவுங்களுக்கு என்ன வரு தோ அந்த கெப்பாசிட்டி அவ்ளோதா ஆனா என் பையன் அப்பே சொல்ரூவா பாருமா ஜாஸ்திலா எதிர்பார்க்க கூடாது முன்னூத் த்தி ஐம்பது அவ்ளோ தா எ டார்கெட்டு அப்ப நா நானூறு மார்க் எடுத்தா படிக்கிற பசங்க்கு படிக்காத பசங்க்கு றா
ஹா ஹா ஹா
சொல்றா படிக்கிற பசங்கலா நானூறு மார்க் எடுக்குவாங்கமா இப்ப நானு அதே எடுத்து ட்டா அப்ப எனக்கு அவங்களுக்லா என்ன வித்தியாச பாவமா அவங்கெல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்கோ அதனால நா விட்டு கொடுத்தறே த்ரீ பிஃப்டி அவ்ளதா என்னால முடியு ஆனா அவ என்ன சொன்னானோ அதாங்க வந்ச்சு கரெக்டா முன்னூத்தி நாப்பத்தி ஆறு என்னவோ எடுத்தா நாலு மார்க் கம்மி அதுதா சொன்னே நா முன்னுத்தம்பது சொன்னே கரெக்டா வந்து ச்சு இங்கிலீஷ்ல எண்பது சொன்னே வந்துச்சு தமிழ்ல எழுவத் ஒன்னு எழுவத்தி ரெண்டு வரும்னு பாத் தே கரெக்டா அறுவத் ஒன்ப அதுல ரெண்டு மார்க் கம்மி ஆயிடுச்சு மேக்ஸ்ல நானு எழுவ தஞ்சு போட்டே எழுவத்தி ரெண்டு தா வந்ச்சு அதுல ஒரு மூணு மார்க் கம்மி ஆயிடுச்சு அஞ்சு மார்க் கம்மி ஆயி ச்சு வுடு அவ்ளோதா இதுல ரெண்டு போச்சு அதுல ரெண்டு போச்சு நா எ கரெக்டா முன்னூத்தம்பது போட்டுச் வச்சுருந்தே இது வந்துச்சு நாங்க எனக்கு நெஜமாவே சிரிப்பு தாங்க வந்ச்சு ஆ
அவ மைண்ட் பிஃக்ஸ் பண்ணிக்கிறா முன்னூத்தம்பதுக்கு மேல போகவு கூடாது ஏறவு கூடாது எறங்கவு கூடாது நம்ம அதுலயே இருக்கணு வண்டி அப்டியே ஓட்டிரு சில பேரு வந்து சூதுவாது தெரியாம அப்படியே போயிர்னுன்டா வாழ்க்கைய யாருகிட்டயு வம்பு கம்பு வச்சுக்காம அதே மாரி கேட்டகிரி அவல்லா நாங்கல்லா அப்போ நாலா இப்போ டியூஷன் எடுக்குற ஐயோ பணத்தெல்லா கொட்டி கொட்டிங்க சென்னைலல்லா பீஸ் ரொம்ப ஜாஸ்திங்க ஒரு பை எ பையனுக்கெல்லா ஒரு வருஷ த்துக்கு வந்து ஒன்னே கால் ஒன்ற லச்ச ரூபா ஆது ஒரு வருஷத்துக்கு பீஸூ
ம் அறுவதாயிரூபா ஆவுதுங்க எங்களுக்கு பீஸ் மட்டு அறுவதாயிரூபா அ இந் இந்த நைட்டு எக்ஸமு நைட் க்ள க்ளஸ்லா எடுப்பாங்க ஈவ்னிங் டியூஷனு அதுக்கு வந் தனியா பே பண்ண எழுநூத்தம்பது ரூபா மாஸ்துக்கு கிட்டத்தட்ட ஆய்டுத்துங்க ஒரு ஒரு லச் சோ ஆய்டுதுங்கற ரவுண்டா அறுவதாயிரூபா பீஸ்சு இந்த இப்ப இந்த பீஸ் எல்லா கட்டி அது போய்ட்டு வர செலவுங்க புக் செலவுங்கல்லா எப்டிய வச்சு ஒரு லச்ச ரூபா ஆய்டுது
ஆமா இது எ பையனுக்கு ஃபீஸ் மட்டு ஒன்ற லச்ச ரூபா ஆவுதுங்க இதே மாரி ஒவ்வொரு பேரன்ஸு டியூஷன்ல விடுறாங்க ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க இப்ப நம்ம வீட்ல ஒரு பையன வச் சி எனக்கு அவன பீஸ் கட்டி நாங்க தள்ளாடுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரெண்டு ரெண்டு பேரையு சி பி எஸ் இ ன்னா மூணு லச்ச ரூபா ஒரு வருத்துக்கு பேரன்ட்ஸ் பேப் மூணு லச்ச ரூபா பே பண்றது பெருசு இல்ல அந்த அளவுக்கு பசங்க படிக்கிறாங்ளா அதுதா பாத்தா அவ அது அது படிக்கவு இல்ல அத கொண்டு டியூஷன்ல எங்கிட்ட சேக்குறாங்க இந்த இது ரெண்டு ஏரியால வந்து கொஞ்சோ காஸ்ட்லியா ஃபீஸ் வாங்குறது நாந்தா அப்பவு அதையு பாத்து பாத்து பேரண்ட்ஸ் வந்து வாந்து உடுறாங்க டியூஷன் ஃபீஸ் அதுவே அவங்க வருஷத்துக்கு பாத்தாங்கனா முப்பதாயிரூபா் பீஸ் ஆய்டு அப்ப பாத்தா அவங்க ரெண்டு லச்ச ரூ ஒரு பையனுக்கு ரெண்டு லச்ச ரூபாய்க்கு மேல வந்து செலவிழிக்கிறாங்க செலவலிச்சு ஒரு சி பி எஸ் இ ல படிக்குதுங்க ஒரு இங்லீஷ் ரீட் பண்ண தெர்ல புளியண்டா கம்யூனிகேஷன் பேச தெர்ல தமிழு தமிழ்நாட்ல இருக்கா தமிழ் ரீட் பண்ண தெர்ல தமிழ் படிக்க தெர்ல அ ஒண்ணுமே தெர்ல
சி பி எஸ் இ ன்ற பேர்ல இப்ப ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்க அதனால ஹிந்தி லங்குவேஜ் படிப்பாங்க தமிழ்க்கு எங்கங்க இருக்குது இப்பல்ல தமிழ் எங்கங்க படிக்கிற
அ ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல ஆனா சொல்லிக்கலா நா வந்து பெரிய ஸ்கூல்ல சி பி எஸ் இ ல படிக்கிறன்னு அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன்ரு க்கா இல்ல தமிழ் த படிக்க தெரிமா தெரியாது இங்லீஷ் ரீட் பண்ண தெரிமா தெரியாது ஆனா நா செவன்த் எய்த்து படிக்கிற ஒரு பொண்ணு வருது இங்க ல சிக்ஸ்த் ஸ்டண்ட் இ செவன்த் ஸ்டண்ட்ட் படிக்கிறா அந்த பொண்ணுக்கு ஏ பி சி டி ஏ தெரியாதுங்க அவங்க அம்மா வந்து என்ட்ட உடம்போது எ போன வருஷோ உட்டாங்க எ பொண்ணு ஏ பி சி டி யே தெரியாது இனில தா ஏ பி சி டி கத்துக்கணு அப்புறோ எப்டிங்க இத்தன வருஷோ ஸ்கூல்ல சும்மா பாஸ் பன் பாஸ் பண்ணி உட்டாங்க நா அஞ்சு வருஷமா நாலு வருஷமா ப்ரெய்ன் டயூமர்னு நா வந்த ஹாஸ்பிட்டல்க்கு அ இதுலயு இதுலே அழஞ்ச நால நா அவள கவனிக்க முடியல அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்க்கு போய்ட்டு போய்ட்டு வந்திருக்காங்க அவங்க அப்பா கூட்டு இ இவங்க பொழைப்பாங்களோ செத் துருவாங்களோ ஒரு கண்டிஷன்ல இருந்திருக்காங்க அதனால இந்த புள்ளைய கண்டுக்கல்ல இவ இத தா ஒரு அட்வன்டேஜ்ஜா வச்சிட்டு ஒண்ணுமே படிக்காம ஏ பி சி டி யே தெரியாம வந்தாங்க எ டியூஷன்க்கு அந்த பொண்ணு ஏ பி நா எத்தனா ஸ்டாண்டர்ட்ல சொல்லிகுடுத்துருக்க சவன்த்து ஸ்டாண்டர்டுல
ம் இல்லங்க அந்த மாரி கேட்டகிரிலா வந்து ரொம்ப கஷ்டோ வாய்ப்பே கெடையாதுன்ற மாரி ஆயிருதுங்க அனா அதுலயே வந்து ஒரு சிலர்லா மீண்டு வந்தவங்க அதெல்லா கூட இருக்கறாங்க ஏ கேக்கறீங்க
அது வந்து சூழ்நிலையில படிக்கல நம்மள படிக்கணுங்கற ஆர்வோ இருந்தா பரல அதுக்கு அப்படிலா கெடையாது எப்படி ஒப்பேத்தலாமோ அதுக்கப்பறோ அடிச்சு அத அடிச்சு இப்ப ஏபிசிடி ஆனா ஊனா இக்கு கிட்டு இப்பதா வேர்ட் எல்லா ரீட் பண்ண ஆரம்ச்சிருக்க அவ்வளோ ட்ரெயின் பண்ணிருக அனா அந்த பிள்ளைட்ட ஒரே ஒரு அட்வான்டேஜு அது ஸ்டேட் ப்ளேயரு ஆத் ஆத்லெட்டிக் அது ரன்னர் ஸ்டேட் ரிப்லயர் ரன்னர் அது நல்ல போடுவா அந்த அதுல நறைய அவார்டு வாங்கி வெச்சிருக்கா என்ன அவார்டு வாங்குனாலு நீ ஒரு நேஷனல் பிளேயர் ஆ நாலு வார்த்த பேசணுமே
ஏங்க நா கேட்டக் கரட்டா நா வந்து நூத்தி ஐம்பது நூத்தி இருவது சர்டிபிகேட் வெச்சுனுக்கறங்க இதுல வந்து அஞ்சு சர்ட்டிபிகேட் வந்து என்று இது அ ஸ்டேட் லெவல்ல வாங்கியிருக்கற ஸ்போர்ட்ஸ்ல தா இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்துச்சு நா இரு க்கும் போது வந்து ஒரு நல்ல ஆஃபரே வந்துச்சி எங்க சித்தப்பா என்ன பண்ணாரு ஆ பரவால்ல நீ இவ்ளோ வாங்கிருக்கற அ பாடி ஃபிட்டா இருக்கு வா உனக்கு நானு போலீஸ்ல இது பண்ணிக்கலா வான்ட்டு என்ன கூட்டிட் போயிட்டாருங்க அப்ளிகேஷன்னு ஃபில் பண்ணிட்ட போறன்னு சொல்ட்டு நா வந்து ஒரே அழங்க எ பிரண்டெல்லா போயிட்டு க அவ டுவல்த்து முடிச்சு புதுசு எ பிரண்டெல்லா காலேஜ் சேறாங்க எல்லா டிரெஸ் நல்லா பண்ண அழகா போறாங்க நா மட்டு போலீஸ் வேலைக்கு போணுமா நா லா அங்கல்லா போமாட்டேன்னு ஒரே அழங்க அதுக்கு எங்க அப்ப உட்டாரு செரி ஒ என்ன என்னப்பா இப்டி பண்றாளோன்ற மாரி உட்டாங்க அதே மட்டோ அந்த ஏஜ் ஜ்ல வந்து எனக்கு அந்த உத்தியோகத்தோட ஒரு அரும தெரிஞ்சிருந்துருச்சுனா கண்டிப்பா போலிஸ் ஆயிருப்பங்க நான் விட்டுருக்கவே மாட்ட என்னைய எல்லாமே சொல்லுவாங்க ஆமா இந்நேரத்துக்கு நல்ல ஒரு சீனியர் ஸ்டேஃபே ஆயிட்டிருப்ப அழகா ஒரு ஆவடிலயே ஒரு இதுலயு இன்னேத்துக்கு நல்லா வெல் செட்டில் ஆயிருப்ப எங்க சித்தப்பா பேச்சு கேக்கலங்க செரிங்க அடுத்த இணைப்புல பாக்கலாங்க நன்றிங்க